ஹலோ
ஆ அக்கா கேக்கதாக்கா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களாக்கா
ஆ விஜ்யா கேக்குதா
ஆ கேக்குதுக்கா சொல்லுங்கக்கா ஹலோ
சாப்டியா
சாப்ட்டாச்சுக்கா நீங்க சாப்ட்டிங்ளா
கேக்குதாடா
ஆ கேக்குதுக்கா கேக்குதுக்கா சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ அக்கா ஆ சாப்ட்டீங்ளா
ஆ சொல்லுடா என்ன பண்ணிட்ருக்க ஆ சாப்ட்டேன்டா சாப்ட்டே நீ சாப்ட்டியா நானு அப்டிதா சும்மா தா உக்காந் நானா நா இப்போ சிக்கன் ஃப்ரை ரைஸ் சாப்ட்டே
அப்டிங்ளா வெளியந்து வாயினுவந்தீங்களோ
ஆமா ஆமாடா இன்னிக்கி இப்ப ஊருக்கு வந்திருக்கோ செரி
அப்டிங்ளா
அதா செரி ஒரு என்கேஜ்மெண்ட் போயிட்டு தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சி செரி முடிச்சுட்டு வந்தோம்மா செரி ஓகே ஓகே நைட்டு ஒன்னு சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருந்தம்மா செரி ஓகே அத வெளியே வாங்கி சாப்ட்டோ அப்டியே
அப்டிங்ளா செரிக்கா
ம் ஆமாண்டா நீ
ஸ்கூல் இருக்குல பசங்களுக்கு ஹலோ ஹலோ அக்கா அக்கா கேக்குதா ஹலோ ஹலோ அக்கா கேக்குதா ஹலோ ஹலோ